ஆ
ஆ சொல்லு ப்ரோ
என்ன ப்ரோ பண்றீங்க
நா சும்மாதா ப்ரோ இருக்றே இப்பதா சாப்ட்டே
ஆமா லஞ்சா சாப்டிங்க
புரில ஹலோ
ஹலோ லஞ்சா சாப்டிங்க இவ்ள சீக்கிரமா
புரில ப்ரோ
லஞ்சா சாப்ட்டீங்க
ஆ ஆமா ப்ரோ
நா இன்னு சாப்பில ப்ரோ என் நா சாப்டவே மூன்ர மணி ஆயிரு ப்ரோ
ஏ என்னாச்சு
ஆனா அத் அது பிரேக் பாஸ்ட்டு சாப்ட்டதே கால்ல டிபன் சாப்ட்டதே பன்னெண்டு மணி ப்ரோ
ஆட ஏனா நீங்க நீங்க தூங்கிட்டீங்களா
இல்ல இல்லயே ஏன்ச்சிருவே சீக்கிறமா எங்க வீட்ல சாப்ட எல்லாமே சேந்து தா சாப்டுவோ அது ஒரு மாரி சி அப்றோ சாப்ட்டாவே கரெட்டாயிர்து
ம் ம் ம்
ஏ ப்ரோ படிக்கிறீங்களா வேலைக் போறிங் வேல பண்றீங்ளா
இல்ல ப்ரோ இப்ப தா ப்ரோ காலேஜே முடிச்சே
இப்ப முடிச்சுங்கிளா
ஆமா அதுக்கப்புறோ உன்ன டிகிரி போல்லாமா இல்ல வேலைக்கு போலாமா அப்படின் பாத்துருக்கே நீங்க
நீங்க கோச்சிங்க எப்ப வீட்ல இருக்க டிகிரி முடிச்சிட்டு நீங்க வாட்ஸ்அப் வீட்ல உக்காந்துட்டு
ம் ம் ம் நீ என்ன பச்சிக்கிறீங்க
எம் பி பி ஏ
பி பி ஏ
நீங்க
நா ஆட்டோமொபைல் இன்ஜினிரிங் பச்சிரும் ப்ரோ டிப்ளமோ
புரில்ல
இவ வேலில்ல இரு ப்ரோ இந்த டிகிரி பாத்தா வேல்யூவே கிடையாது
வலி இவ்ளோ தா ப்ரோ இருக்கு அலோ னா பண்றதுன் தெர்ல ஆ என்ன நெறைய இருக்குதா தா ம்
நீங்க எல்லா சம்யூனிகேஷன் தா கேக்குறாங்க வேலைய தெரியுமா அத கே இங்கிலீஷ் பேசுவியா அது இருந்ததா போது நீ மொதல்ல வேலை குடு ஆமா நம்ம பேஸ்னம்மா இல்லையானு ஃஆப்னர் அப்பறமா தெரியு
ம் ம்
அ அது என்ன சொல்ல மாற்றாங்க மொதல்ல இங்கிலீஷ் பேசு அப்புறமாதா வேலையே சொல்லுவே வேலை கொடுத்தா தான நம்ம செய்றதுக்கு சரி வேலை செய்றாங்களா இல்லையா தெரியு
ம் ம்
முன்ன பின்ன திர்ப்பூர் போயிருக்கீங்க
ம்
ஓ
சொல்லு ப்ரோ
எங்காச்சு டூர் போய்ருக்கீங்க
ப்ரோ நீங்க பேஸ்து எனக்கு ஒழுங்காவே கேக்கல ப்ரோ அலோ
ப்ப கேக்குதா
ஃப்ரோ எதோ சத்தமா கேட்னுது ப்ரோ உங்க வாய்ஸ் மட்டு கேக்கல சுத்தி உங்க வாய்ஸ் தவற எல்லா வாய்ஸ்சு கேக்குது
ப்ரோ நா அலோ
ஆ இப்ப கேக்குது
எங்காச்சு டூர் போயிருக்கீங்க
ஆ போயிறோ ஃப்ரோ
எங்க போயிருக்கீங்க
இந்த மூணாறு போகமான் வர்களா
அடுத்தது நீங்க பத்தி கொஞ்சோ சொல்லுங்கலே மூன்னாரு போ போயிருக்கீங்களா
ப்ரோ நா இப்பதா ப்ரோ போனே ஜூன் ஃபையி
புரியில
எங்க ஊர் பசங்க கூட போன மொத்தொ ப பத்தொம்பொது பேரு போனோ எங்க ஊர் பசங்க
ஆ கேக்குது ப்ரோ
ஆ வேன்ல பேசின்னு போனோ ஃப்ரோ ஓகேங்களா வேன்ல பேசினு போனோ பஸ்ட்டு மூணார் போயிட்டோ நீங்க போயிறிக்கீங்ளா மூணார்லா
நா பேயிருக்கே அஞ்சு வர்ஷோ ஆவுது ப்ரோ
அஞ்சு வருஷோ ஆவுதா
ஆமா
ஓ மை காட் எங்கங்க போயிறீங்க மூணாறு மட்டு தா போனீங்ளா
கொடைக்கானல் மூணார் பதனாறு பேரு நாப்பத்தஞ்சாயி ரூபா ஆயிச்சி ஃப்ரெண்ஸு கூட தா போனே
நீ உங்குளுக்கு மட்டு நாப்பதஞ்சாயிருபா ஆய்ச்சா
இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாமே சேத்து வேனுக்கு மட்டு நாப்பத்தஞ்சாயிரூபா ஆய்ச்சி
ஃப்ரோ உங்களுக்கு தா நாப்பத்தஞ்சாயி ரூபா தா ஆயிக்குது எங்களுக்கு எழுபதாய ரூபா ஆயிக்குது
ஏ ஃப்ரோ
வேனுக்கு மட்டு
ஆ நாங்க வந்து பதினாறு பேரு போனோ
புரில
நாங்க பதினாறு பேர் போனோ ஃப்ரோ
நாங்க பத்தூ ஃப்ரோ நாங்க மொத்தொ இருவத்தி ஓரு பேருக்கு கணக்கு போட்டோ ஃப்ரோ அந்த கோச்சி இருவத்தோரு சீட்டு
ம்
ஆனா ரெண்டு பேர் வந்து ஒரு ஃபேம்லி இஷ்யூ ஆனதுனால அவுனுங்களால வர முடில அதுனால அவுங்களுக்கு அவங்களுக்கு போட வேண்டிய காசையு நாங்க எல்லா சேத்து போட்டு தா போட்டோ
ம்
எங்களுக்கு ஆனா காசு கொஞ்ச அதிகமா செலவா ஆயிரிச்சி ஏன் மூணாறு மட்டு போய்டீங்
ஏன்னா நம்ம பட்ஜெட்டூ அவ்ளோதா மூண் நாள் ட்ரிப்பதா போட்டோ அங்க கொடைக்கானல் ஒன்ற நாள் இந்க ஒன்ற நாளு
ம் ம்
எப்டி பாத்தாலு ரெண்டே ரெண்டு நாள் கொடைகானல் ரெண்டு மூணார்ல போய் ரெண்டு நாள் ஏன்னா எல்லாருமே வந்து காலேஜி போனு செமஸ்டர் எல்லாமேந்து
ம் ம்
கரட்டா இருந்ததனால கரட்டா போயிட்டு வன்ட்டோ
ம் எங்களுக்கு நால்ற நாள் ஆயிடிச்சு ப்ரோ
மூனாறு கொச்சி அந்த மாரி சுத்தறதுக்கா
இல்ல இல்ல மூணாறு வாகமானு அப்பறம் வர்கலா அதுக்கப்பறம் அப்டியே தமிழ்நாடு சைட் போனா அந்த கன்னியாகுமரி அப்பறொ திருச்செந்தூரு சாமி பாத்துட்டு அப்டியே வீட்டுக் வந்ட்டோ
எல்லா எடத்தையு சுத்திருக்கிங்க
ம் ஆமா நல் நல்லாதா இரு சி அந்த நம்ப ஒரு மூணாறு பேரச்சுல சொல்ல இந்த ரோட்ல டான்ஸ் ஆடுவாங்களா அங்கல்லா ஆட்னீங்களா
ஆமா‌ ந பண்ண ப்ரோ நம்ம எங்கன்னா அந்த தீட்டு வீட் பாத்திங்களா
ஆமா மா
அங்கேதா எல்லாமே ரெண்டு எடத்துதா போனோ வேற எங்கியு போல மூணாற்ல ஒரு ஃபால்ஸ் போனோ அப்புறோ வந்து கேர்ள சேக்கு இருக்கு பாத்தீங்கல்லா அது சேக்பானு அப்பலா
ப்ரோ அந்த எத்துல கல்லு குடிக்கிற கடைக்ல்லா போலியா
எங்கியு போல
ஆ நாங்க போனோ ப்ரோ நாங்க போனோ அந்த கல்லு குடிக்கிற கடைக்கலா
ஆ நாங்க போம்போது கரெக்டா மழை பேஞ்சுச்சு அங்க அதால எங்கேயு போ மாட் ஆ அதனால ட்ரெக்கிங் எதும் போல அ
ப்ரோ நாங்க போ சொல்லோதா ப்ரோ மழ அது தா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எல்லா உள்ள அவ்த்து போட்டு சின்ன சாக்ஸ் போட்ன்னு வெள்ல வந்து டான்ஸ் ஆடினு குளிச்சின்னு அது ஜாலியா இருன்ச்சு பத்து நிமிஷம் மழ பத்து நிமிஷோ மழ பெய்துன்னா தேர்ட்டி மினிட்ஸ் வந்து மழ வர்ல
இங்க அப்டி இல்ல வந்த எல்லா நாளு மழைதா பேஞ்சுது
அய்யய்யோ ம்
அதா ஹெல்ப்பாயிடுச்சு கரெக்டா நாங்க வரும்போது மழைய ஏ மல ஏறும் போது மழ பேஞ்சிட்டே இருந்துச்சு
ம் ம்
சரிப்பா சரி அப்பமா நின்றும் பாத்தா நைட்டு ஃபுல்லா மழ சரி கால்ல ஏன் எப்டி அப் மழ பெய்யாது கால்ல போலா ட்ரக்கிங் எல்லாமே போலா அப்பே அட்சர கிட்ட எல்லாமே இது பண்டோ அவர் தா ரூம் புக் பண்ணாரு எல்லாம் பண்ணாரு
ம்
மூனுமணிக்கே அவரு சொன்னாரு நல்லா இருக்கு லக்ஜரியா இருக்கு ரூம் அந்த மாரி சொன் டேயா லாஸ்ட்ல பாத்த இந்த தகர் சிட்ல செய்வாங்கல்ல அந்த மாரி உண்டு அததா சொ நண்பா நா பதினாரு பேருக்கு நாங்க பத்தாயிர ருபா எட்டாயிருபா லா தரமாட்டோ அஞ்சாயிரருபாதா தருவோ வேன்னா வாங்கிகோ இல்லைன்னா வேற யார் ஆச்சும் கேட்டுக்கோ
அதா
வுண்டோ ஆனா ஒரு நல்லா ஒரு ஹோட்டல் புடிக்கனு ப்ரோ அப்பதா ப்ரோ ரொம்ப நல்லா இருக் அவங்களே போய் ஆமா ரெஸ்டாரன்ட்
அதா ப்ரோ எ ஃரெண்ட்ஸு எ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போனானுங்க அங்க வந்து வாக மான்ல ஒரு அதா ஒரு ஒரு அக்கா கண்டு புடிச்சுனு வன்ட்டாங்க அக்கான்னு சொல்ல ஏது அதா பாட்டி நாங்க ரெண்டாவது தடவ ம வாகமண் போறோ அதேத்துல அவுங்க அந்த பாட்டிக்கே ஃபோன் பண்ணோ சரி ஓகேப்பா ரூம் இருக்குது அப்டின்னு சொல்ட்டு நாங்க அந்த ரூம்லே தங்கிட்டு வன்ட்டோ
ஏ அப்பதா கரெக்டா இருக்கு ரூம்ம தேடி அலைய தேவல்ல
கம்மி பட்ஜெட்லயு இருக்கோ நம்ம எ ஷேர் பண்றதுக் கரெக்டா இருக்கு போறது வர்றதுக் எல்லாமே
நீங்க எப்டி அந்த இதுவாவே ஒரு வீடே உங்களுக்கு இந்த மாரி எத்துனிங்ளா
ஆமா ஆமா அந்த மாரிதா எடுத்தோ கொடைக்கானல்ல அதே மாரி தா எடுத்தோ மூனார்ல அப்டிதாங்க
எப்டி ஜாலியா இருந்துச்சா ஃபிரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க்ஸ் பண்ற ஃபிரெண்ட்ஸ் கூடல்லா எப்டி இருந்துச்சு
அதல்லா பண்றது இல்ல
அதா உன் ஃப்ரெண்ட்ஸ்லா
ஃப்ரெண்ட்ஸ்லா பண்ண மாட்டாங்க மொத்தோ பதினேழு பதினாறு பேர்ல நாலு பேர் மட்டு செய்ய மாட்டோ
சுத்தோ செத்துட்டு இருப்பிங்க போல இருக்குதே அப்போ
அதா டார்கெட் பண்ணியே ஒரு ரூம் எடுத்துக்குனோ
பேசியே கொண்ட்ருப்பானுங்க போலக்கிதே ப்ரோ
அ அதெல்லா எது நைட்டு போம்போது பாருங்க அங்க இங்கயு தூங்கினு இருப்பாங்க எல்லா பர்ஸு காசு எல்லா சாவி எல்லா எடுத்துன்னு நம்ம சேஃப்ட்டியா உக்காந்து தூங்கணு அவ்ளோதா அது கானாம் போச்சின்னா யார்னா போ போதையில இருக்கவங்க யார்னா ஃபீல் பண்டாங்கன்னா அது வேற தொல்ல சொல்ட்டு எல்லா காசு எல்லா ஃபோனு பர்ஸ்ஸு எல்லாமே எத்து வெச்சிட்டு கால்ல கேக்குறாங் ஃபோனு பர்ஸ்ஸு யாரோ எத்துக்குனாங்க சொல்ட்டு நாங்க தா எத்தோ எங்க கிட்ட தா இருக்குது அப்டின்
அ அங்க போனதுல்லா இன்னு சூப்பர் ரூம்ம டவல் போட்டு பானுங்கோ ரூம்ம தட்றது தூங்கவுடாம பண்றது அதெல்லா இருந்ச்சு ஜாலியா
ஆமா நம்ம இதுல வந்து பெரிய ஸ்பீக்கர் எடுத்துட்டு போயிட்டோ அந்த ஹோம் தேட்டர் இருக்கு பாத்தீங்களா ஸ்பீக்கரு அந்த மாரி பெருசு
ம் ம்
அந்த ஸ்பீக்கர் எத்துட்டுப் போய் யாராவது தூங்கறாங்ளோ அ அ அவுங்க காதாண்ட வெச்சி சவுண்டு போட்டு எழுப்புறது
அப்ப நீங்களு மாட்டிகினு செத்து இருக்கீங்க அதுல
ஆமா நாங்க அது அதனால நாங்க சேஃப்டியா தாப்பாலு போட்டுன் தூங்கிட்டோ நாலு பேரு அ நம்மளுக்கு கேஸ் வரக்கூடாது சொல்ட்டு ஆனா கொடைக்கானல்ல மாட்டிக்கிட்டோ கொடைக்கானல் ரெண்டே ரூம் தா என்னா பண்றது தலை எழுத்தே இருந்து தா ஆவணு சொல்ட்டு போங்க பண்ணுங்க நீங்க என்ன பண்றியோ பண்ணுங்க நீங்க தூங் நீங்க தூங்க மாட்டீங்க நீங்க தூங்கினா நாங்க தூங்க உட மாட்டோ சொல்லிட்டு அந்த மாரி டிஸ்டர்ப் பண்ணோ அவுங்களுக்
ம் அப்றோ எப்பதா தூங்குனீங்க கடைசியா
அவுங்க தூங்கிட்டாங்க ரெண்டு மணிக்கல்லா ரெண்டு நா நாங்க எல்லா பத்து மணிக்கெல்லா தூங்கிட்டோ அவுங்க உக்காந்து குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா எஞ்ச்சி வந்தாங்க அப்ப ரெண்டு மணிக்கு அவுங்க ஸ்பீக்கர் எத்துன்னு வாங்க அவுங்க தூங்குறாங்க மூணு மணிக்கு மூணு மணியிலந்து ஒம்பது மணி வரையிலு தூங்கவே இல்ல நாங்க தூங்குனா நீங்க தூங்க மா தூங்கக்கூடாதுன்னு சொல்ட்டு
அதா மாத்தி மாத்தி அச்சின்னுந்தீங்க அப்போ ஹலோ
நல்லா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ அந்த மறக்க முடியாது
ம் அதே தான் ப்ரோ எனக்கு
திருப்வு பிளேன் பண்ணி வச்சிருக்கோ இந்த மாரி கேரளா அந்த மாரி போல சொல்ட்டு பத்தி
இதேங் நீங்க இந்த ஜூன் மாச ஸ்டார்ட்டிங் போனா நல்லா இருந்துருக்கு சின் கொஞ்ச மழ
நா இப்பயே வரமாட்டேன் தா சொல்றாங்க ஏனா ஃபேமிலி இதுவா இருக்கு கல்யாண ஆயிச்சி முதல்ல அதா பாக்கணு சொல்லிட்ட அது ந நெறைய பேர் கல்யாண ஆயிச் அது பதுனாறு பதனாறு பேர்ல போனது அது எ எட்டு பேரு கல்யாண ஆட்